ம் ஹலோ ஹலோ வணக்கோம்ப்பா வணக்கோ வணக்கோம் ன்னா பண்ற நல்லா இருக்குங்க நீங்க என்ன பண்றீங்கோ நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கோ தோழி நா வேலைய முடிச்சி இப்ப தா தோழி வந்தே
அப்டியா சமையல் எல்லா சமையல் பி பிரியாணி எல்லா கூட ஈஸி இல்ல நீங்க அப்பப்ப பண்ணிக்கலா இல்ல
புரிய
வாய்ஸ் கேக்குதா
ஆ கேக் சொல்லுங்க
பிரியாணி எல்லா கூட ஈஸி இல்ல நீங்க அப்பப்ப செஞ்சிக்கலா இல்லையா
பிரியாணி ஈசிங்களா நீங்க சொல்லி தா தோழி எங்களுக்கு தெரியு பிரியாணி ஈசினு
ம் ரொம்ப ஈஸி நா சொல்ற மெத்தட்ல செய்ங்கோ ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லாமே வெச்சிருக்கீங்களா ஐட்டம்ஸ் எல்லா செய்ர்துக்கான
ஆ வாங்கிறேந் தோழி வாங்கிற தோழி
ஒன்னு இல்லே ஆனியன் வெங்காயொ கட் பண்ணிக்கெங்கோ தக்காளி கட் பண்ணிக்கெங்கோ பச்ச மொளகா ரெடி பண்ணிக்கோனு கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செரியா கறி மட்டனா சிக்கனான்ட்டு உங்களுக்கு புடிச்ச ஐட்டம் வாங்கிக்கெங்கோ அதுக்கப்பறோ எண்ணய எண்ணெ ஊத்திட்டு வெ ஒரு இது வெச்சிட்டு அதுல எண்ணெய ஊத்திட்டு ஆ இந்த பட்ட கிராம்பு அதெல்லா வறுப்பே இல்ல அதெல்லா போட்டுக்கோங்க ஓல் ஸ்பைசஸ் எல்லா அப்பறொ வெங்காயோ தக்காளி பச்ச மொளகா இது கொத்தமல்லி புதினா சிக்கன் என்னவா எது நீங்க மட்டன் போட்றீங்களா சிக்கன் போட்றீங்களா னா அதே பொறுத்து அது எதா சிக் அது சிக்கன்னு சிக்கன் பிரியாணின்னு வெச்சுக்கோங்க அத சிக்கன் போட்டுட்டு எல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கா ல இது பண்ணுங்கோ வதக்குங்கோ எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ண உடுங்கோ
செரிங்க தோழி
மஞ்சளு உப்பு அப்பறோ இது சில்லி பவ்டரு என்னன்ன வேணு மோ உங்க அதெல்லா போட்டுக்கோ
எல்லாமே போட்டுக்கொ
உங்களுக்கு புடிச்ச ஐட்டம் எல்லா ட்டு அப்டியே செ ரெடி பண்ணி வைங்கோ ஆமா எல்லாமே உண்டிணு அரிசி எவ்ளோ எடுக்கீறீங்கோ அது டப்புல தண்ணி ஊத்துனு
ஆ செரிங்க தோழி
அதெல்லா ஃப்ரை பண்ணிட்டு அரிசி போட்டு அரிசு எவ்ளோவ் போட்றீங்களோ அதுக் ஈக்வெல்லா தண்ணி எடு எ டப்புள்ளா போடணு அப்பிடியே தண்ணி தண்ணி ஊத்திட்டு அப்பிடியே அத கொதிக்கு உட்டு அப்பிடியே தம் போட்டுருனு கொஞ்சொ நேரொ மூடி வெச்சு அது மேல வெயிட்ட எதாச்சு வெச்சுருனு
செரிங்க தோழி
அது ஒரு ஆஃப் ஒரு டென் மினிட்ஸ் ஃபீப்டீன் மினிட்ஸ் விட்டு எடுத்தா அப்டியே பிரியாணி ரெடியாயிரு
செரிங்க தோழி
ம் ஈஸியா தா இருக்கு நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்
செரிங்க தோழி தோழி ன் இந்த மீன்ல எல்லாம் பிரியாணி செய்வாங்கள அது மாரி செய் தெரியுங்ளா உங்களுக்கு
அய்யய்யோ எதோ சிக்கன்ல செய்றதே பெரிய விஷ்யொ மீன்ல மீனு ஃப்ரை பண்ணிதா மீனு ஃப்ரை பண்ணிதா பழக்கோ பிரியாணி எல்லா தெரியாது இதே மெத்தட்ல செயி
ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கள தோழி இந்த ஃபிஷ் பிரியாணின்னு அப்டி சொல்லுவாங்கள அது மாரி நா அதா எப்டி மீன்ல பிரியாணி செய்றா
ஹோட்டல்ல வாங்கி குடுத்தது ஹோட்டல்ல சாப்ட்டுதா பழக்கோ ஃபிஷ் பிரியாணி எல்லா வீட்ல செஞ்சு பழகில அத்னால ஆமா அவங்க வீட்ல வேண்னா கேட்டு பாருங்களே செஞ்சு தந்தாக்க எனக்கு ரெசிபி அப்டியே கேட்டுட்டு வந்து சொல்லுங்
ல் நார்மல் பிரியாணியே செஞ்சு தர மாட்டாங்க தோழி
நான்வெஜ் செய்வந்தா நா ரொம்ப ஆ நறையா செய்வந்தான் ஆனா வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி அதெல்லா செய்றது கொஞ்சொ கஷ்டொ செய்றதுல்ல நார்மலா பிரியாணி சிக்கன் க்ரேவி மட்டன் க்ரேவி எறா தொக்கு ஆமா முட்ட கிரேவி இப்டி போவோ மத்தபடி வெஜ்ஜி மீதி நாள்ல ஃபுல்லா வெஜ்ஜி போவோ சாதம் சாம்பாரு புளிக் கொழம்பு காரக் கொழம்பு ரசோம் இப்டி நிறைய வெட் வெரைட்டிஸ் வெஜ்ஜில எட்த்தாங்
இப்போ தனியாதாந் தோழி இருப்போ எங்ளுகு சமைக்கிற மேரி எனா ஒரு கொஞ்சோ ஈஸியான ஐடியாவாச்சு கொஞ்சோ சொல்றீங்கிளா கொஞ்சோ அமௌண்ட்டு கொஞ்சோ கம்மியாவற மேரி
ஈஸியா நீங்க சொன்ன மாரி ஏ அதுக்கு நீங்க ஹோட்டல்லே வாங்கி சாப்ட்ரலால்ல சொதப்பி அது யாருமே சாப்ட முடியாம கஷ்டப்படறத விட
பரவாலைங் தோழி ஹோட்டல்ல சாப்டா ஒத்துகாதுங்க தோழி லெமன் சாதோ புளி சாதோ தக்காளி சாதோ இதெலா ட வேற என்னாக் கொஞ்சோ
ம்
புதுசா எதனா சொல்லுங்க தோழி
இந்த ரவா ரொட்டி சாப்டுவீங்ளா நீங்கோ
ரவா அந்த அந்த அந்த டிஷ்லா சாப்ட மாட்டந் தோழி ரவா
ரவாவே சாப்ட மாட்டிங்கோ
ஆமாங்க தோழி அது
அப்போ கஷ்டந்தா நீங்க ரொட்டி ஐட்டம்கே போக விரும்பலன்ட்டீங்கோ
சேரிங்க தோழி ம் சரிங்க புரில தோழி
ரொட்டி ஐட்டம்கே போக விரும்பல நீங்கோ ரொட்டி சைடே போக விரும்பல அப்ப அதியு விட்டு வேற என்ன சொல்லி தரட்டு நானு
சாதத்திலே கொஞ்சம் புதுசு புதுசா
தில்லியேனக்கே ஒன் பண்ணுங்கோ முட்ட பாயில் பண்ணி வெச்சுகோங்கோ
ம்
பாயில் பண்ணிட்டு இது எண்ணெ ஊத்திட்டு அ இது இஞ்சி பூண்டுப் பேஸ்ட்டு போட்டுகோங்க வெங்காயோ தக்காளி சேமா பச்ச மொளகா இந்த புதினா கொத்தமிலி பச்சமொளகா மட்டு அரச்சிகோங்கோ மிக்சில அரச்சி அதப் பேஸ்ட்டு பண்ணிட்டு அத வந்து வெங்காய தக்காளி வதங்கும்மோது அதெ ஊத்திட்டு அதுலே ஃப்ரைப் பண்ணிட்டு இந்த தக்காளி சாதத செய்றீங்க பாருங்கோ அதே மெத்தேட்ல செய்ங்கோ இது ஒரு டேஸ்ட க்ரீன் கலரா வரு குக்கர்ல வெச்சாக்கா குக்கர் வெச்சிருக்கீங்ளா
ஆ வெச்சுகுறோந் தோழி
இதுக்மேல்தா வெச்சுகிறீங்ளா இல்ல வெச்
இல்ல வெச்சுகிறங் குக்கர்லா வெச்சுகிணுந் தோழி வாங்கிருக்கோ எனா இங்க பெங்களூர் ல வந்து அதலா ஆக்கிட்ருக்க முடியாது நா எங்க போயிட்டே சாப்பாடுத் இதெல்லா வடிக்கம் முடியாது அதனால குக்கர்தா வாங்கி வெச்சிருக்கோந் தோழி
அப்போ நீங்க குக்கர்ல இது ஈஸியா முட்ஞ்சிரு ஒன்னு இல்ல வெங்காயந் தக்காளி மட்டு கட் பண்ணிகிங்கோ கட் பண்ணி எண்ணெ ஊத்திட்டு பட்ட லவங்க போட்டுனு அ முட்ட வேக வெச்சி தனியா வெச்சுகோங்கோ ஆ வேக வெச்சித் தனியா வெச்சிட் டு வெங்காயத் தக்காளி எல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆ இத் இது நீங்க நா சொன்ன மாரி புதினா கொத்தமிலி பச்ச மொளகா இது மூனு அரச்சிட்டு அதுலே ஊத்திட்னு ஊத்திட்டு நல்லா ஃப்ரைப் பண்ணிட்டு மொளகா வேற என்னா வேணுமோ உங்குளுக்கு மஞ்சள்தூள் கொஞ்சோ உப்பு இதெல்லா ஆட் பண்ணிட்டு அரிசிப் போட்டு இது பண்ணிகோங்கோ முட்டையு அதலேப் பாயில் பண்ணதுலே வெங்காயத் தக்காளி வதக்கும்மோதுப் போட்ருங்கோ அது முட்ட பிரியாணி மாரி ஆவு நல்லாருக்கு சாப்பறதுக்
செரிங் தோழி
அதோட ஈஸினா எனக்கு வராது சொல்ல
சேரிங்க தோழி போது தோழி இதுவே ரொம்ப பெருசு
ஆமா இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிருக்கே ஆமா இது எங்க ஊர் சைடு நீங்க இருக்கீங்கள அந்த சைடு டிஷ் இது
சரிங்க தோழி சரிங்க தோழி இந்த இந்த இந்த காரக் குழம்புல்லா இங்க வைப்பாங்களா தோழி
கார குழம்பெல்லா அந்த சைடு கெடைக்காதுப்பா
கெடையாதுங்களா தோழி தோழி அப்றோ இந்த சைட்ல பிரியாணியே நல்லா இல்லங்க தோழி பிரியாணி தனித்தனியா பண்றாங்க சாதோ ஒரு சைடு வச்சுருக்காங்க அந்த தொக்காட்ட செஞ்சு ஒரு சைடு வச்சுருக்காங்க
இல்லியே அப்டி வராதே பச்ச கலர்ல இருக்குமே பிரியாணி நீ தொன்னே பிரியாணின்ட்டு சாப் ப்பப் பாரு எங்கயாச்சு கேட்டு நீங்க சாப்ட்டுப் பாருங்க
நம்ம போய் கேட்டோம்னா மிக்ஸ் பண்ணி தராங்கன்னு தோழி பிரியாணினு
அ நீங்க இருக்கிற ஏரியா சைடு எப்டின்னு தெரியல ஆனா அங்க ப பெங்ளூர் சை பேமஸ் வந்து தொன்னே பிரியாணின்னு சொல்லுவாங்க நீங்க அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க எங்கயாச்சு வெளியே வேணா கேட்டு பாருங்க எங்கயாச்சி கொஞ்சோ லைட்டு கிரீன் க ம்
ஆ ச ஆட்ரு ஆர்டரு போட்ற பிரியாணி நல்லாருக்கு தோழி
ஆ அது தா சொல்ற அந்த மாரிதா இருக்கு பச்ச கலர்ல வருதா லைட் பச்ச மாதிரி ஏதாச்சு
ஆஹா இல்லங் தோழி நார்மலா தா வருது
ஆ நீங்க தெரில அப்ப எந்த இடத்துல வாங்குறீங்கன்ட் நாங்க இருக்கிற இடத்துலலா தொன்னே பிரியாணின்னா ஃபேமஸ் பெங்ளூர் பேமஸ் அதுதா அது வந்து லைட்டா பச்ச கலர்ல வரு நல்லாருக்கு இந்த பிசுபிலாபாத்து வாங்கிபாத்து இந்த மாரி எல்லா சாப்ட்டுருக்கீங்களா
என்னங்க தோழி மிஸ்பில்லா பாத்துங்களா
ம் வாங்கிபாத் து பிஸ்பில்லாபாத்து எல்லா அந்த சைட் தா விப்பாங்களே காலைல ஆனாவே அதுதா நா பிரேக் பாஸ்ட்க்கே காலைல டிஃப னுக்கே அதுதா விப்பாங்க எல்லா எடத்துலயு ரைஸ் ஐட்டமா தா விப்பாங்க லெமன் ரைஸ்ஸு
ஆமா ஆமாங் தோழி ஒரு ஒரு கப்பு தருவாங்க அது
ஆமா நெறைய ரைஸ் ஐட்டந் தா அதுல கேட்டு பாருங்கோ ஆ நீக்க இது கூட கேட்டிங்க பாரு வாங்கிபாத்துன்னா கத்திரிக்காய்ல செய்ற சாதோ நல்லாருக்கு அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க
சேரிங்க தோழி நா பாக்குறே வெ அதிகமா சாப்புறது இல்ல அதனால தெரில
துனாக்க இந்த சாம்பார் சாதோ மாதிரி
சம்பார் சாதோ
ஆமா அதுதா பிஸ்பிலாபாத் ஆமா ஆமா அதுதா பிஸ்பிலாபாத்துனுவாங்க வேற ஒண்ணு பெருசா வித்தியாசம்லா தெரியாது நீ வெளியே போய்ட்டு நீங்க சாப்ட்டு பாருங்க அப்பதா தெரியு ஒவ்வொரு ஐட்டமா வாங்கி சாப்ட்டு பாருங்க அத சாப்ட்டாதா அதனுடைய டேஸ்ட் அடுத்திருந்து அதுவே சாப் லாம்ட்டு இதுவாருக்கு அது நல்லாருக்கு மிதுர் வட கிடை க்கு அதுவேணா சாப்ட்டு பாருங்க வடையு டிஃப்ரெண்ட் இருக்கு நீங்க தா வெளியவே போறதில்லன்றீங்களே
ஆமாங் தோழி என்ன பண்றது கம்பெனி கம்பெனி பேருந்துல அழச்சிட்டு போவாங்க கம்பெனி பேருந்துலே வந்து உட்ருவாங்க அ அதனால அதிகமா இந்த காய்கறி
கேபா பிக்கப் டிராப் ம் அப்போ கஷ்டம் தா ம் ம் ம்
அதுனால கம்பெனி ரூம்ங்கறதுனால அப்டி இருக்கு கொஞ்சோ இப்ப நாங்க தனியா வெள்ள ரூம் எடுத் திர்ந்தா விட்டுருக்கலா ம் இப்ப இங்க கம்மி ஆ ஆமாங்
அப்ப பாத்துதா இது பண்ணணு போல இப்போ அப்ப நைட் டு கூட வெளியே சாப்ட முடியாது நீங்ளா ரெடி பண்ணிகினாதா உண்டா
ஆ ஆமா தோழி நாங்களா ரெடி பண்ணா தா உண்டு ஆ ரெண்டு வேள வந்து கம்பெனில சாப்பாடு குடுத்துருவாங்க ஒரு டைம் மட்டு நம்ம
ஆ ஆஹா ஒரு வேள மட்டு நீங்க செய்யனுமா ஆ ஹா ஒரு டைம் மட்டு நீங்க செய்றது எல்லா எப்ப அப்பப்பயே வாங்கின் போய் வச்சிக்கிறீங்களா இப்ப மொத்தமா ரேஷ் எண்ணலா வாங்கி போய் வச்சிருக்கீங்ளா
கடையில அங்க டிமார்ட்ல வாங்கிட்டு வருவோ தோழி
எல்லாம் ஒன்னா வாங்கிட்டு போய் வச்சிருப்பீங்ளா செய்றதுக்கு ம் ம் இப்போ எதுனா இல்ல அதுல விட்டு போச்சுன்னா இப்ப நீங்க யூடியூப் பாக்குறீங்க ஒரு டிஷு செய்லான்ட்டு ரெடி பண்றீங்கோ அதுக்கான ஒரு பொருளு ரெண்டு பொருளு இல்லனா என்ன
போய் போய் வாங்கிட்டு வாடி பக்கத்துலேயே கட இருக்கு போய் வந்து வந்துருவோ
அததா கேட்ட இல்ல இல்லாமயே அப்டியே சம்ச்சிருவீங்ளா ஆல்ட்ர் எதுனா பண்ணிருவீங்ளா அப்டின்டுற ஆனா செய்ற்து
இத அப்டியே விட மாட்டே ப்ரோ ஓகே தோழி மிக்க நன்றி தோழி நமக்கான நேரம் முடிஞ்சிட்டு தோழி ஆ சரிங்க தோழி
ஆ நன்றிப்பா
ஆ சேரிங்க தோழி